ஆ இதுங்களா
கேக்குது
ஆம் மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன்
ம் உங்களுக்கு பிடிச்ச சுற்றுலாத்தளம் பத்தி பேசலாமா இல்ல வேற எதாவுது
ஆ பேசலாம் பேசலாம் பேசலாம் சுற்றுலா தளங்களையோ பேசலாம்
சரிங்க சமீபத்துலா நீங்க போயிட்டு வந்த அது சுற்றுலா தளம் பத்தி சொல்ற இருங்களா
ம் ம் இப்ப லாஸ்ட்டா சமீபம் இல்ல போய் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் இருக்கும் அ அதிக பாத்தீங்கன்னா அந்த கேரளா சைடு தா போவேன்
ஓ
ம் அது எப்டின்னா வருஷத்துல நாங்க எல்லாம் பிளான் பண்ணடுவோம் வருஷத்துல ஒரு அஞ்சு நாள் மட்டும் இதுமாரி எங்கயாது வெளியில போணுட்டு
ஓ செரி செரிங்க
எப்டி ஆரம்பிச்சுன்னு சொல்றேன் அ இரண்டாயிரத்து இருவதுல வந்து அவங்க சித்தப்பா ஒருத்தவங்க ம் ஒரு ஒரு எலக்சன்ல வின் பண்ணாங்க அதனால அவுங்கோ மொத வருஷம் கூட்டிட்டு போயிட்டாங்க அடுத்த வருஷம் எங்களுக்கு திரும்ப போணும்ட்டு ஒரு ஆசை வந்து ம் நாங்களா அப்றோ மந்த்லி மந்த் மாசம் மாசம் நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு தௌ ஒரு ஆயிரம் ரூபா நாங்களே கலெக்ட் பண்ணி அத ஒரு பதினாஞ்சு பேர்ல இரண்டு பேர் நாங்க சேவ் பண்ணி வச்சுப்போம் ஆச்சுட்டு அத உள்ள ஒரு மே மாசத்துல இருந்து ஆகாஸ்ட்க்குள்ள நாங்க போவோம் அதிகமா பாத்தீங்கன்னா அ பைக்லே போறது உண்டு பைக்ல போக முடியாத சுச்சிவேஷக்கு வரப்ப வேற ஒன்னு இல்ல அ காரு மாரி எடுத்துட்டு போயிடுவோம் ஆனா போன எல்லா டைமுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஃபோன் தொல்ல இருக்காது. மொபைல் ஃபோன் பாத்தீங்கன்னா அங்க வந்து சு கவரேஜ் டவர் கெடைக்காது. டவர் கெடைக்காதனால நம்ம வந்து இந்த அஞ்சு நாள் வந்து எந்த காலு வராது எந்த ஒரு ஆ நம்ம அந்த டேட்டா மொபைல் டேட்டா ஆன் பண்ண வேணா நம்ம வந்து ஒரு ஆமாங்க நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலா ஒரு
ஒரு மகிழ்ச்சியான புதிய வாழ்க்கை வாழ்ற மாதிரி
அ ஆ எந்த ஒரு இந்த எந்த ஒரு பிரஷ்ஷரு இருக்காது யாரு நமக்கு கால் பண்ண போறதில்ல
நிச்சயமா நிச்சயமா ம் ம் எந்த மாதிரி இடங்கல்லா அங்க நீங்க போவீங்க?
நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணார் மூணார் பகுதிகள்லா போவோ மூணார் பகுதில இந்த மலை சார்ந்த பகுதிகள்தா போவோ அதிகமா இந்த சூசைட் பாய்ண்ட் இந்த வாகமான் பக்கோ அப்றோ இந்த அருவி இந்த இங்க லாஸ்ட் டைம் கா காந்தளூர்க்கு போனோ காந்தளூர்லா எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது அங்க நா மூணார் போய்ரு க்கே மூணாறுல பக்கத்துல காந்தளூரு ஆனா காந்தளூர் நா ஒரு மூணு வருஷத்துல எனக்கு நா போனதுலயே எனக்கு காந்தளூர்தா ரொம்ப ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு நினைவு ரொம்ப அதிகமா சேமிச்சதன்னு சொல்லுவே அங்கயு டவர் எது கெடைக் கல ஆனா ஏ நாங்க போன எல்லா ஆ எடமுமே ரொம்ப பாக்கறதுக்கு நல்லா இருந்தது ஆனா அருவியா இருக்கட்டு அந்த மலைகளா இருக்கட்டு அந்த முருகன் மலை தா சொன்னாங்க லாஸ்டா மேல போறது ரொம்ப அழகா இருந்தது ஆ மூணார் பகுதிகளா இருக்கட்டு வாகமான் போயிருக்கோ நெறைய எடோ அது எனக்கு ம் ஆ
ஒரு நல்ல அனுபவமா இரு ந்துரு அவங்க நிச்சயமா நாங்களு வந்து து கேரளா பா டர்லதா இருக்கோ ஆ நாங்க வந்து என்ன தம்பி
அப்பன்னா நீங்க அடிக்கடி போயிட்டு வருவீங்களே அங்க
இல்லைங்க நாங்க சில எடங்களுக்கு மட்டும் போயிரு க்கோ அதுதா நம்ம வழக்கமா சொல்லுவோ இல்ல நம்ம பக்கத்துல இருக்கிற ஊருக்கு வந்து அடிக்கடி போ மாட்டோ தூரமா இருக்கிற ஊர்களுக்குதா போவோ ஆ நாங்க அங்க வந்து வால்பாறைய சுற்றி உள்ள எடங்களுக்கு போயிரு க்கோ கேரளாலன்னு பாக்கும்போ து ஆ மீன் குளத்தி பகவதியம்மன் கோயில் இரு இல்லங்க ஆ அங்க வந்து ஒரு பேமஸ் ஆனா கோயில் இருக்கு கேரளால ஆ தொழில் சார்ந்து மத்தது எது வேண்டுனாலு நடக்கும் அப்பிடின்னு ஒரு ஐதீகம் சோ அந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கோ அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி பார்க்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ஆ சிறுவர்கள் வந்து விளையாடக்கூடிய பார்க்கு நம்மப்ப கோயம்பத் த்துர் பிளாக்தண்டர் மாதிரியே ஆ அதுவு வந்துட் ட்டு கொஞ்சோ நல்லா பிரம்மாண்டமா இருக்கு அது வந்து நா வந்து பள்ளி ஹாஸ் பிரியா வேல பாத்துட்டுருந்தே ஒரு பத்து வருஷ் ட்டோ அப்ப ஸ்கூல்லருந்து கொழந்தைகள் கூட டூர் வந்து அங்க நாங்க கூட்டிட்டு போயிருக்கோ
ஓ நா நீங்க கேரளா பகுதிகள்ல சொல்றீங்க இப்ப நா அந்த கொடைக் க்கானல் ஊட்டில்லா போ கொடைக்கானல் ஊட்டி போறப்ப கொடைக்கானல் ஊட் ட்டி போனானனு வச்சுக்கோங்களே அங்க வந்து பாத்தீன்னா நம்ம வந்து ஒரு மனமீதியான ஒரு இடத்த தேடி போய்தா பாக்குற மாரி இருக்கு ஏன்னா வீடுகள் அதிகமா இருக்கு ரூம்லருந்து நம்ம கொஞ் ஆ கேரளாலனா போன வரைக்கு எப்பிடி இருந்ததுன்னா அந்த மூனாறு பக்ககோலா போயிட்டாலே போற இடோ எல்லாமே ஒரு மாரி பச்சபசேர்னு எல்லாடமே நல்லாருக்கு
நிச்சயமா அதுக்கு காரணோ நம்ம இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போகும்போது நம்மளுடைய உடம்பு மனசு ரெண்டுமே வந்து அமைதி அடைஞ்சிருஜி
அதுதா போல்ல அங்க நாங்க போன எல்லா சும்மா போன உள்ள போயிட்டோ போனது போனவுமே எங்க எல்லா இடமு நல்லா இருந்தது அ நாங்க லாஸ்ட்டா போனப்ப எந்த இடமும் சுத்தி பாக்கவே இல்ல ஆனா
ஆஆம்
காந்தனூர் சவர் த்து மீதி எந்த எடமே நாங்க சுத்தி பாக்கல அந்த யான
ஓ அங்க அருவிகள்ல்லா இருந்துதுங்களா
ஆ இருந்தது காந்தலூர்ல இருந்தது மூனாறுல இருந்தது மூனாறுலயு இருந்தது ஆனா வந்து குளிக்கிற மாரி இல்ல ஏன்னா இங்க வந்து ரொம்ப அளவுக் அளவுக்கு அதிகமா தண்ணி
தண்ணி இருந்தனால ஓ நீங்க அடுத்த தடவ வரும்போது நிச்சயமா ஆ பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தையும் இருக்கலாம் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பசுமையானதா இருக்கும் பொள்ளாச்சி தான் டி ஆ ஆலியார் போவாங்க ஆலியார்ல இருந்து மேல ஆஹ இது பண்ணி போனோம்னா வால்பாறைன்னு சொல்லிருக்கும்
கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஆகஸ்ட் மாசோம் பிளான் அதுதான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அந்த அத பள்ளி வால்
அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வால்பாறை வந்து உங்களுக்கு முழுவதுமாவே கிட்டத்தட்ட கேரளா மாதிரியேதான் இருக்கும் ஆனா வண்டி மட்டும் கொஞ்சம் நல்லா ஓட்டுறவங்களா பார்த்து இருக்கணும் ஏன்னா அது வந்து புல்லா ஹில்ஸ் ஸ்டேஷன் சோ கிட்டத்தட்ட இருபத்தைந்துல முப்பத்தைந்து வளைவுகள் வந்து ஏறுற மாதிரிதான் இருக்கும் ஆஹ் ஆனா வந்து முழுமையாவே உங்களுக்கு சுத்தி தேயிலை தோட்டம்தான் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரிதான் நம் அதுக்குள்ள பயணம் பண்ணி போனாலே நம்ம எதுவுமே சுத்தி பார்க்க வேண்டாம் அந்த பயணத்திலயே நமக்கு வந்து ஆஹ் ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரிதான் இருக்கும் அப்றம் அங்க வந்து ஒரு கோயில் இருக்கும் பாலாஜி கோயில்னு சொல்லிட்டு நம்ம தேவைப்பட்ட கோயில் பார்த்து பாத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சுற்றுலா ஸ்தலங்கள் நிறைய இருக்கும் படகு ஓட்டுறது அந்த மாதிரி நெறைய சுற்றுலா ஸ்தலங்கள் இருக்கும் பாத்துட்டு பாத்துட்டு வந்துக்கலாம் வர வழியில பார்த்தீங்கன்னா குரங்கருவி அதுக்கப்புறம்
உம் கண்டிப்பா இந்த முறை நாங்க பாக்கணும் ஏன்னா வாழ்பாறை வந்து ரொம்ப நாளா அது ஒரு ஆசை போன டைமே பிளான் பண்ணுது ஆனா முடியல
இல்ல நிச்சயமா நல்லா இருக்கும் கேரளா மாதிரியேதான் இருக்கும் ஆன வால் வால்ப்பாறை நாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை போவோம் ஆஹ் தம்பிக்கு லீவ் விடும்போது போவோம் ஆமாங்க பக்கமா இருக்கறனால ஆலியார் போவது வழக்கம் ஆலியார் வந்து மாசதிக்கு ஒரு தடவை போயிருவோம் ஆ தடுக்கி விழுந்தா ஆலியார் தான் ஆ வால்பாறை வந்து ஓகே மூன்று மாசத்துக்கு ஒரு தடவ ஆ ஜஸ்ட்டு நம்ம ஒரு நெடுதூர பயணம் போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அ போய் சுத்தி பார்க்கறதுக்கு நேரம் இல்லனாலும் அந்த வளைவுகள்லா போய்ட்டு சாமி கும்ட்டுட்டு கொஞ்சம் பூங்கா எல்லாம் பார்த்துட்டு அ நம்ம ரிட்டர்ன் வரோனா ஒரே நாள் நம்ம திரும்பி வந்துரலாம் அந்த மாதிரி இருக்குங்க நாங்க வந்து சமீபத்துல ராமேஸ்வரம் போயிருந்தோம் எங்களுக்கு வந்து கடலோர பகுதினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால செரின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் ஆ அந்த கடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண் கடலுங்கறனால அலைகளே வந்துட்டு பெரும்பாலும் இருக்காது அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு அலைகள் வந்து ரொம்ப கம்மியாதான் இருக்கும் நீங்க ஒரு பா காவாசி கடல் பாதி கடல் வரைக்குமே போகலாம் உங்களுக்கு ஆழமும் வந்துட்டு பெருசா இருக்காது ஆ ஒரு பாதி அளவு தான் இருக்கும்
நான்னு டெய்லியுமே கடலுக்கு போவேன்
ஓ நீங்க கடல் சார்ந்த பகுதியில இருக்கீங்களோ அப்படியா அதுதான் பாத்தீங்களா நாம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல போமாட்டோம் எதிர்ப்த்துல இருக்கிற இட இயற்கை இடங்களுக் இதான் நம்மளுக் புடிக்குமா இருக்கும்
இல்ல எனக்கு கடலுமே ரொம்ப புடிக் ஏனா எப்படி சொல்றது எனக்கு டெய்லியுமே ஈவினிங் டைம்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு இப்ப இப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எலாம் வேலைக்கு போய்ட்டாங்க எல்லாமே வேலையா இருக்காங்க அதே நாங்க ஒரு ஒரு ஒரு வரு ஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கங்கனா ஒரு மூணு பேரு இருப்போம் வெட்டியா தான் இருந்தோம் அப்ப மூணு பேரு என்ன பண்ணுவோம்னா அங்க ஒரு எட்டு பேர் இருப்போம் அதுல மீதி எல்லாம் ஒர்க் போயிருந்தாங்க நாங்க ஒரு மூணு பேரு மட்டும் அப்போ வீட்டுல இருந்தோம் நாங்க ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு ஆயிருச்சுன்னா ஆ இந்த பேக்கரி போயிட்டு இந்த பஃப்ஸ் இல்ல பஜ்ஜி போண்டா ஏதாவது வாங்கிட்டு அப்புறோம் ஒரு காஃபி இல்ல டீ யாருக்கா வாங்கிட்டு மூணு பேரும் போயிட்டு உட்காந்துருவோம் அத சாப்ட்டு முடிச்சுட்டு கரெக்ட்டா ஆ ஒரு ஆறரை ஏழு கிட் ட ஆவர்ப்போ ஒரு பய்கி மூட்டம் போட்டுவோம் அங்க அங்கேயே வந்து அந்த சவுக்கு குச்சி அந்த இதெல்லாம் இருக்கும்
ஓ செரி செரிங்க
போட்டு ஒரு பத் து மணி வரைக்கும் நல்ல பேசின்னே இருப்போம் ஏதாவது பேசிட்டு வீட்ல இருந்து சாப்பிடறதுக்கு போன் பண்ணுவாங்க அப்பதான் எழுந்தே போவோம் நாங்க ஒரு ஆ ஆறு மாசம் வழக்கமா பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்பறம் இப்ப எல்லார் இப்படு அதுவுல்ல வாரத்துல விக் வாரத்துல ஒரு நாள் வருவாங்க வந்தாங்கன்னா அப்ப வாரத்துல ஒரு நாள் இப்ப இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள்ன்ற மாரிதாபோறோ ஆனா பீச்க்கு டெய்லி அடிக்கடிக் போவோ எப்பிடி சொல்லி இங்கர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்து போனா பத்து நிமிஷம் கூட ஆகாது
ஓ சரி சரிங்க அது வந்து ஒரு தனி மகிழ்ச்சிதா ம் நிச்சயமா ம் நா இங்க மாதத்துக்கு ஒரு தடவ அருவியில விளையாட போவோ இங்க பொள்ளாச்சியில வந்து மாசனியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அருவி இருக்கு அது அப்பிடியே பிரிஞ்சு ஆற ஊருக்குள்ள வந்து ஓடு நமக்கு ஆழமா வேணும்னா ஆழமான பகுதிகல விளையாண்டுக்கலா இல்ல அந்த அருவி விழுகுறத விட்டு கொஞ்சோ தள்ளி விளையாண்டோ அப்பிடின்னா நமக்கு ஒரு பாதி அளவுதா இருக்கு பாதுகாப்பா இருக்கு ஆ சமச்சில்லா எடுத்துட்டு போயிட்டோனா ஒருமநேரோ ரெண்டுமநேரோ விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனோன் தோணுச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு இல்ல அப்பிடின்னா அருவியில விளையாடிட்டு அ திரும்ப வந்து வீட்டுக் க்கு வந்துருவோ
பரவால்ல எல்லாருக்கு ஒரு அமைதி தர இடமா இ ஏதா ஒண்ண பக்கல்ல இருந்தா நல்லதுதா
நிச்சயமா நிச்சயமா ஏன்னா நம்மல்லா தொடர்ந்து வேலைனால ஓடிட்டே இருக்கோங்களா சோ கண்டிப்பா ஆ அந்த இயற்கையோட ஏதாவது நமக்குன்னு நேரங்கள் செலவு பண்ணிக்கிட்டா மட்டுதா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து ஓட முடியு
கண்டிப்பா உங்களோட இந்த சுற்றுலாதலத்த பத்தி பேசுன எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க
ஆ நன்றி தம்பி வணக் கம்